ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு ஏ பேக்ரௌண்ட் நாய்ஸ் எதா இருக்கா
ஆ இல்ல இல்ல என்கிட்ட ஏதாச்சு தெரியுதா உங்களுக்கு
இல்ல இல்ல ஓகே
ஓ ஓகே இன்னைக்கு தினசரி வேலைகள் நம்ம செய்ய வேண்டியதெல்லா நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்களா காலைக் கா கா உணவு மதிய உணவு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லா முடிச்சிட்டிங்களா
ஆமா எல்லா முடிஞ்சது காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிக்கணுமா இருக்கு அப்படியே மிஞ்சு போனா அஞ்சரை மணி அதுக்கப்புற நம்ம அந்த எட்டரை மணி வரைக்கு அப்டியே ஒரே ரன்னிங்லயே இரு க்க மாரி தா இருக்கு அந்த எட்ரை மணிக்கு அவங்கள வீட் விட்டுட்டு வந்து உக்காந்தா அப்பாடான்னு ஒரு பத்து நிமிஷ உக்காந்தாதா மைண் டே ரிலாக்ஸ் ஆகுது
அ தினசரி வாழ்க்கடப்ப இதுதானே பண்ணி ஆகணு கால்ல எந்திரிக்கணு ஐயே காலைல எழுந்திச்சு வீடு தெளித்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அதுக்கப்பற காபி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு கால டிஃபனுக்கு ரெடி பண்ணு இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் வேற உண்டு சனி கெம நாலு ஸ்கூல் வைக்கிறாங்க அதுக்கு ரெடி பண்ணி ம லஞ்சுக்கு ரெடி பண்ணி இப்ப இப்பதா வந்து அப்பாடான்னு உக்காந்த மாரி இருக்கு இன்னு நா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பல்ல
ஆமா நீங்க லேட்டா தான சாப்டுவீங்க நா சாப்ட்டே எயிட் தேர்டிக்கே அந்த டென் மினிட்ஸ்ல உக்காரும் போதே உக்காந்து சாப்ட்டுருவே காலையில ஏஞ்சிட்டு அப்பற அவங்களுக்கு எங்க ஊர்ல தாளிச்ச சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அது செஞ்சு காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்டு அவங்களுக்கு ரெண்டு தோசையை ஊத்தி குடுத்துட்டு லன்ச் பேக் பண்ணி கொண் போய் ரெண்டு பேரையு ரெண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாச்சு
எப்பயுமே உங்க பசங்களுக்கு வார வார சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பாங்களா
ஆமா இவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அந்த செகண்ட் சேட்டர்டே மட்டுந்தா லீவு மத் எல்லா சேட்டர்டேஸுமே இருக்கு ஒரே கடுப்பா இருக்கு ஓ யோ அந்து ஒரு நாள் கூட விட மாட்டறாங்களேன்னு இவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த சம்மர் வெக் கேஷன் வந்து கொஞ்ச லாங் ப்ரேக்கா விடுவாங்க
ஓ எங்களுக்குல்லா அப்டி கெடையாது இங்க சாட்டே வந்து ஆல்ட்டனே சின்ன பசங்களுக்கு ஆ சாட்டே கெடையவே கெடையாது டில் ஃபிப்த் வரைக்கு சிக்ஸ்த்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் சாட்ட்டேஸ் இப்பதா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டூ தேர்டு இருக்கு செகண்டு ஃபோர்த்து லீவ் விட்ருவாங்க அனால ஒரு ஒரு வார கஷ்டப்படுற மாரி இருக்கு ஆனா ஒரு பையன தான கலப்புறோ பரவால்ல அதனால அன்னைக்கு லன்ஞ்சு நம்ம என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி அத மாரி பண்ணி அதயே லஞ்சுக்கு குடுத்து வுட்றது இப்ப வீட்ல இருக்கிற இவங்களுக்கு வந்து புதுசா மதியான லஞ்சு சமைக் கணு இதுக்கப்புற போய் அடுத்த வேல அதையு பாக்கணு இப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையா ஆயிடுச்சு இன்னைக்கு எப்பயுமே டெய்லி பாத்தீங்கன்னா காலையிலயே லஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லா முடிந்துரு ஆனா இன்னைக்கு இவங்க வீட்ல இருக்கறதுனால கால்ல ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கு இப்ப ல்சு போய் மறுபடியு ரெடி பண்ற மாரி இரு
ஆமா எப்பவுமே காலையிலயே அந்த ஆர்ர ஏழு மணி குள்ளயே அந்த சமைக்கிற வேல காலையிலக்கு மதியானத்துக்கு எல்லா முடிஞ்சிருதா அதுக்கப்பற நம்ம ஃப்ரீயா இருக்கோ ஏதா ஒண்ணு பண்றோ ஆ இவங்க ரெண்ர மணிக்கு கூட்டிட்டு வர போகற வரைக்கு ஆனா இந்த ஒரே ஒரு நாள்ள இந்த அந்த மத்தியானத்துக்கு செய்யல அப்படின்னா மத்யான சமைக்கணுமா செய்யணுமா எப்படா போய் நீக்கறது அது எப்படா முடியு அது இந்த வெயிலுக்குன்னா போய் நின்னு சமைக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு
அது குளிச்சுட்டு போய் நின்னு சமைச்சு அப்படியே வேர்த்து ஊத்துட்டு மறுபடியு நம்ம ஒரு ஸ்வெட்ல வந்து குளிச்ச மாரி ஆயிடுது ஈவினிங் ஆடி இங்க காத்தோட்ட கெடையாது ஜெனல்ஸா ஓப்பன் பண்ண முடியாது எதுவுமே பண்ணாம மத்தியான ஒரு பு தெரிஞ்சா எதுக்கு இப்ப நம்ம நம்ம செய்யணுமா காலையிலயே செஞ்சு முடிச்சிருக்கலாமோ அப்டின்னு தோணு சில நாள்லா ச சரிப்ப வெள்ள வாங்கிக்கலா இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா ரொம்ப டயர்டா இருக்கு அதுவு அஞ்சு நாள் வந்து வேல பாத்து கண்டினியூசா வேல பாத்து ஆறாவது நாள் பெஸ்ட் எடுக்கலான்னா அதுக்கு ஸ்கூல் வச்சுறாங்களா உம்மாப்
ஆறாவது நாள் ஸ்கூல் இருக்கு ஏழாவது நாள் நான்வெஜ் இருக்கு அப்டியே போகுது ஆ என்ன சொல்றது அந்த லீவ் எப்படாப்பா வருன்னு நமக்கு எல்லா சொல்லும் போது தெரியல ஹவுஸ் ஒயஃப்கு லீவ் இல்ல ஹவுஸ் ஒயஃப்கு லீவ் இல்லன்னு ஆனா உண்மையாவே லீவ் இல்லதா அன்னைக்குதா வந்து காலையிலக்கு ஒரு ஸ்பெஷல் டி இப்பன்னு அதுக்கப்பற மதியானத்துக்கு ஒண்ணு அப்பற நைட்டுக்கு ஒண்ணு அப்டின்னு செய்யும்போது திருப்பி மண்டேன்னா அந்த மண் டேதா நமக்கு ரெஸ்ட் எடுக்க மாரி இருக்கு சண்டே ரெஸ்ட் வரதில்ல மண்டே தா அப்பா எல்லத்தையு அச்சுவிட்டு கொண் உக்காருவோண்டா அப்படின்னு இருக்கு ஆனா இங்க வேர் வேர்வையா இருக்கு நிக்க முடியலன்னு சொல்லி ராவடி பண்ணி கிச்சன்ல பேனை போட்டு அந்த பேனை போட்டா அடுத் மாட்டேங்குது திருப்பி வேர்வையிலேதான் சமைக்க வேண்டியதா இருக்கு
அ நீங்க சொல்றத கன்ட்ரட் பர்சன் நானு ஒத்துக்கறே நானு வேற வழிக்கு இந்த ஹேண்ட் லா ஹேங்கிங் ஃபேன்லா வாங்கி மாட்னா அது ஒரு எண்ண படிஞ்சா அத தொடடைக்கிறதுக்கு ஒரு இதுவா தா இருக்வொளிய அதனால யூஸ் நமக்கு எதுமே இல்ல மிஞ்சு மிஞ்சு போனா பாத்திர வெலக்க போது நம்ம அத யூஸ் பண்ணிக்கிலா ஆனா அந்த சமை க்கு போது அது போட்டா இங்க இது எரிய மாட்டேங்குது சாம்பார் கொதிக்க மாட்டேங்குது ச்சே அப்டியே அத ஆஃப் பண்ணிட்டுது போட்டதுக்கு அந்த யூஸே இல்லாம ஓடி இருக்கு அந்த ஃபேனு நாம பொடிக்கறது எல்லாம் போய் அதுல படிஞ்சிடுதா ஒரு மாசத்துக்கு ஒரு தாட்டி ஆய்ட்டு அத தொடைக்கறதுக்குள்ள அதுவ்வொரு வேலையா அப்படிங்கறது ஏண்டாப்பா அத போட்டோ சும்மா போடாமே இருந்திருக்கலா போல இருக்கு அப்டின் இருக்கு
ஆமா நா அதா சொன்னே எ ஹஸ்பண்ட் அத்தா சொன்னாரு நா அப்பவே சொன்னே வேண்டானனு நீ கேட்டியா இப்பவு உன்னால சமைக்கு போது காத்து வாங்க முடியிலியே அது ஒரு பக்கோ ஒரு பக்கோ ஆடி போகுது அந்த ஆ நெருப்பு அப்பன்னா நமக்கு கேஸு அதிகமா வேஸ்ட் ஆகுமாமே
அ ஆமா ஆமா கே எரிய ஒழுங்கா எரியாததுனால கேஸு மிக் மிச்சோ இல்ல நமக்கு யூஸு இல்ல அது போட்டது வேஸ்டா அது ஒரு ப்ராடக்ட் வாங்கி கெடக்கு வீட்ல அதோ தா அது இப்ப நா இன்னோனு யோச்சிருக்கே அந்த குட்டி குட்டி ஹேன் ஃபேன்ல்ல விக்கிறாங்க தெரியுமா இப் கடையில அத மாரி வாங்கி யூஸ் பன்னா அது கொஞ்ச நல்லாருக்கு அது காத்து ரொம்ப அடிக்கிறதில்ல அதனால வந்து நம்ம கைய்ல வெச் சிட்டு கூட இல்ல கழுத்துல மாட்டிக்கிற மாரில்லா இருக்கு அதனால சமைக்கு போது நமக்கு டிஸ்டபன்ஸ் ரொம்ப இல்ல ஆனா அது ஒரு டி என்னன்னா ஒ ஒரு நாலு மண் நேர சார்ஜ் போட்டா ஒரு மண் நேர ஓடுது நம்ம நாலு மண் நேரோல்ல கிச்சன்ல நிக்கிறோ அதனால அதுலயு யூஸ் இல்லாம போயிடுச்சு அதுக்கும் அப்றோ வேற ஆப்டின
எ பசங்களுக்கு அந்த மாதிரி அ கைய்ல வெக்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஃபேன் பாக்க போய்ட்டு நா வந்து எனக்காக ஃபேன் எடு எடுத்துட்டு இருந்தே டி இது அ அம்மா எடுத்துக்கிறேன்டா இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வருது இது நம்ம யூஸ் பண்ணிக்லா எல்லாரு யூஸ் பண்ணிக்லா அப்டின்னு அப்றோ என்னாச்சு இல்ல இவுங்க எனக்கு தனித்தனியாதா வேணு அப்டின்னாங்களா செரி போங்க அப்ப எனக்கு வேண்டா அப்டின் சொல்ட்டு நா விட்டுட்டே அவுரு சொன்னாரு ஆ நீ பசங்களுக்கு எடுக்க வந்த மாரி தெரிலையே உனக்கு பா க்கற மாரி இருக்கே எனக்கு பாக்குறே நா தானே சமைக்கிறே
அதுவு இல்லாம வ துணி தொவைக்கணு டெய்லி இதே வேல துணி தொவைக்க யூனிஃபாம் தொக்கணு அந்த யூனிபார்மல காலர் அழுக்கு போகாது அத தனிய நாம ஹேண்ட் வாஷ் பண்ணி போடணு இ ஒரே வேல எனக் டெய்லி நம்ம வேல செஞ்சிக்ட்டே இருக்க மாரி இருக்கு இவுங்களுக்குலா ஸ்கூலுக் போனா அட்லீஸ் ஒரு நாள் லீவ் இருக் கு ஆஃபிஸ் போனா ரெண் நாள் லீவ் இருக்கு அ நமக்கு அந்த லீவே கெடைக்கறதில்ல நானு கேப்ப பசங்கள்ட்ட என்ன நீங் எல்லாருக்கு ரெண் நாள் லீவ் எடுத்துக்கிறீங்கல்ல அம்மாவுக்கு ஒரு நாள் லீவ் குடுக்க மாட்டீங்ளா உனக்கு எதுக்குமா லீவு நீ இல்லாம நாங்க என்னமா செய்யறது செரிம்மா உனக்கு லீவ் இப்ப நாங்க சமைக்கவா அப்டி அவுங்கள சமைக்க கிச்சனுக்குள்ள உட்டுட்டா ரனாகலோ ஏண்டாப்பா நம்ப சொன்னோ டபுள் த வேல நமக்கு வந்துரு அவங்கள உள்ள உட்டுட்டா
உஹ ஐயோ அந்த லீவ்ல தா நம்ம வந்து ஆ இந்தப் பொடி பண்ணலாமா முருங்கை கீரை பொடி பண்ணலாமா அது பண்ணலாமா அப்பதா நம்மக்கு எக்ஸ் ட்ரா ஒரு ஓர்க் வரு என்னடா பண்றது அப்டின்னு நா வந்து ஆ எது இந்த அரிசி எல்லா காய வெக் வெக்கணு பண்ணனு மா பச்சரிசி மாவாட்டறதுக்கு அந்த மாரி எல்லா இந்த சாட்டர்டே சண்டே இருந்துப்பே அப்போ பண்ணிப்பே ஏன்னா அப்பதா அவருக்கு லீவா இருக்குமா இல்ல நமக்கு ஒரு சப்போட் கெடைக்கு ஒரு ஹெல்ப் கெடைக்கு அப்டின்னு சொல்ட்டு அப்ப பண்ணுவே அப்ப நம்ம போய் காய போட்டு வந்தா கூட அவரு போய் எடுத்துட்டு வந்துருவாரு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப தேடி தேடி நாள் பாத்து பாத்து வேல செய்ய வேண்டியதா இருக்கு
நீ நீங்க சொல்ற மாரி என்னால அதெல்லா இங்க எல்லா காயவே போட முடியாது நா எதுனாலு எங்க மாமியார் கிட்டே மாமியார் ஊர்ல சொல்லியா நா அவங்களு சம்மர் ஹாலிடேஸ்ல போம்போது அங்க செஞ்சு வரதோடதா முடிஞ்சிருது இங்கனாலா மாடியில கொண்டு போய் காய போட்டா புறா சும்மாவே வெக் க மாட்டேங்கது நா காய போடறது ஒரு கிலோவா இருந்தா நா அள்ளிட்டு வர்றது வெறு டொ அதுல வந்து பாதிக்கி டுவண்டிஃபைவ் பர்சண்ட் டுவண்டி பர்சண்ட் தா நா அள்ளிட்டு வர மாரி இங்க புறாவோட தொல்ல ஜாஸ்தியா இருக்கு எனக்கு
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா நா ஃபஸ்ட்டு ஃபஸ்டு அத நா காயப் போட போனேன்னா அங்க ஒருத்தர் இருக்கணு மேல ஒருத்தர் இருந்து புறாவ தொரத்தி விடணு அப்போ நம்ம காலையில பத்து மணிக்கு காயவச்சோன்ன மத்தியான மூணு மணி வரைக்கு மாத்தி மாத்தி நாங்க போய் இருந்துப்போ நா கொஞ்ச நேரோ அவரு கொஞ்ச நேரோ நா கொஞ்ச நேரோ அவரு கொஞ்ச நேரோ இதுதா மெயினா நா அவர எதிர்பாகறது ஏன நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியாம ஒரு அஞ்சு கிலோ கோதம்பு காய வச்சுட்டு நா பாட்டுக்கு எறங்கி கீழே வந்துட்டே நா வந்து அது நல்லா காஞ்ச அப்புறோ அ எடுத்துட்டு போய் அரைக்க கொண்டு போய் கடையில குடுத்து எனக் கே கேப் கேப்பா இருக்க மாரி இருச்சு என்னடா நம்ம போட்டதே இவ்வளோதா ஆனா என்ன இவ்வளோ கம்மியா இருக்குன்னு அத பாத்தா ஒன்றரை கிலோ தா இருந்துச்சு அஞ்சு கிலோ கோதுமையிலே எனக் லாஸ்ட் கெடைச்சது ஒன்றரை கிலோ தா
அதுத இங்க வந்து புறாக்கள் தொல்ல தா ஜாஸ்தி எதுவுமே காயப்பட மாட்டே நா எல்லாமே இந்த சம்மர் ஹாலிடேஸ் இல ஊருக்கு போம் போது
அங்கே போயிட்டு நா என்ன வேணுமோ ஒரு ஆறு மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருவே நானு அதுக்காக நா வெக்கறது இங்க வந்து பண்ண முடியாது நம்மளால கோதும அரைக்கிறதோ எதுவா இருந்தாலு ஊர்ல போய் செஞ்சாதா உண்டு இங்க ஒண்ணுமே பண்ற முடியுது இல்லப்ப என்னால
அடுத்த வேலைய் இன்னு இன்னு ஈவினிங் ஸ்னாக்ஸ் பண்ணு அதுல பசங்க நீங்க ஸ்கூல் வேற போயிட்டு வருதா அப்புற ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேற பண்ணி குடுக்கணு அதுங்களுக்கு தி தினமும் என்னப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்க
ஆமா அது இவருக்கு இவங்க அப்பாக்கு கடையில வாங்க கூடாது நம்மதா செய்யணு நா வந்து இந்த சத்துமாவு உருண்டை அப்புறோ இந்த கம்பு உருண்டை இந்த சிகப்பவுல் உருண்டை இந்த மாரி எ பையனுக்கு எ பொண்ணு க்கு உருண்டைங்கதா ரொம்ப புடிக்கு அந்த மாதிரி உருண்டை செஞ்சு வைப்பே ஏதோ ஒரு நாள் வந்து இந்த பஜ்ஜி போட்டு தரது முட்டை போண்டா அந்த மாதிரி அதுக்கு அப்புறோ அந்த ஓமோ பொடி நம்ம எவ்ளோ எஃபர்ட் போட்டு செய்யறோ ஒரு ஹாப்படே அதுல ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண் றன்னா இவங்க வந்து ஒக்காந்து ஒரு மணி நேரத்துல முடிச்சறாங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் கூட இருக்க மாட்டேங்குது அந்த ஸ்நாக்ஸ்சு டெய்லி என்ன பண்றது
நீங்க சொல்றது ரைட்டுதா டெய்லி ஏதாச்சு ஒண்ணு பண்ணா நா அது மாரி தா எனக்கு கொஞ்ச பஸ் சரி செஞ்சு குடுக்கலாம்னு ஒரு கேக்கு நம் ஒரு அரை கிலோ கேக் ஆனா நம்ம வாங்கிட்டு வந்தோனா எவ்வளோ நாள் வச்சு சாப்புறாங்க ஆனா நம்ம வீட்ல செஞ்சோன்னா செய்யும் போது கொஞ்ச செஞ்சதுக்கப்பறோ கொஞ்ச அப்படியே பாத்தா அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு ஆப் கேஜி ஒன் கேஜி கேக் நம் ஏ செய்யவே வேணா வீட் ங்கிற மாரி ஒரே நாள்ள காலி பண்ணிடுதுங்க பசங்க அது இல்லாம ஏ அத செய்யணு மேலையே வாங்கி குடுத்துடலா சரியா கொஞ்ச கஷ்ட வெளிய ஃபுட் வாங்காம அவாய்ட் பண்ணலாம்னு நெனைச்சா அதுவு மிஞ்சர அதே இல்ல நம்ம செய்யற நேர கூட அவங்க சாப்பற நேர எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க
ஆ நா கேப்பே ஏன்டா இப்டி பண்றீங்க நா செய்யற நேர கூட இந்த ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்க மாட்டேந்து அப்டின நீ ஏ நல்லா செய்யற அப்படின் கேக்குறாங்க இது என்னடா புது புருளியா இருக்குது அப்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு
அ ஓ
ஒடனே காலியாயிடுது எது செஞ்சாலு ஒரு நாள் கூட வரதில்ல சரி அந்த வீக்கெண்ட்ல ரெண்டு நாளைக்கு லீவா அந்த ரெண்டு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு செய்வோன்னு செஞ்சா போயிடுது டக்குனு காலி ஆய்டுது திருப்பி நம்மளயே வந்து அம்மா இது செஞ்சு தரியா ஆமா அது செஞ்சு தரியா அப்டின் இப்போதானடா செஞ் சே என்டா திருப்பி கேக்குறீங்க அப்டிங்கற மாரி இருக்கு எனக்
நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்ம நம்ம என்ன செஞ்சு வச்ச நம்ம செய்யற ப கடையில என்னதா வாங்கி சாப்ட்டாலு ரெண்டுக்கு மேல சாப்ட முடியுறதில்ல ஆனா நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீயா வீட்ல சுத்தமா செய்யறோ இல்லையா அதோட டேஸ்ட் அதுங்களுக்கு புடிச்சு போயிடுது சரி நம்ம பசங்க தான சாப்பறாங்க நா வேற யாரு சாப்புறா ஆ நானு விட்டுறது இது இதி ஏதாச்சு ஒண்ணு ஒரு நாள்ள இதுக் வே ஸ்வீட் பண்ணோனா ஒரு நாள் கட்லெட் மாரி பண்றது வெஜிடபிள்ஸ் ஒரு மாரி நா நூடுல்ஸ் மாரி பண்ணி குடுக்குறது பண்ணிதா ஆகணு சரி எனக்கு ஒரு வேல இருக்கு நா முடிச்சுட்டு வந்து உங்க மறுபடியு கூப்புறே
ஆ சரி
அ